சொல்லுங்க
என்ன பண்றிங்க
நானாங்க சும்மாதாங்க இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்
இன்னிக்கு உங்க நாள் எப்டி போச்சிங்க
புரில
இன்னிக்கு உங்க நாள் எப்டி போர்ச்சு காலைல ஆரம்பிச்சதுலந்து இப்ப வரயு என் எப்டி போச்சு
ம் நல்லாதா போச்சு
நல்லா போச்சுன்னு தெரியுதுங்க எந்த மாரி போச்சுன்னு கொஞ் சொன்னா நல்லாருக்கு ஒரு சுவாரஸ்யமா போகு
ம், இன்னைக்கி வந்து சாஃப்ட் ஸ்கில்லா நடந்துச்சு காலேஜ்ல அப்டினா வந்து நம்ளுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாரி குடுப்பாங்க. ஆ, நம்ளோட செல்ஃப் இன்ட்ரோ குடுக்க சொல்லுவாங்க ப்ரசென்டேஷன் எதனா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்றோ வேற என்ன சொல்லுவாங்க, இன்னு நெறைய சொல்லுவாங்க குரூப் டிஸ்கஷனு
ஓ, ஓ நீங்க அதெல்லா பண்ணீங்க எப்டி பண்ணீங்க?
இன்னிக்கி செல்ஃப் இன்ட்ரோ சொல்ல சொன்னாங்க, சொல்ல சொல்லிட்டேருந்தாங்க நா சொல்றதுக் குள்ள டைம் முடிஞ்சிச்சு அடுத்த கிளாஸ்லதா சொல்லணு
ஓஹோ
ம்
ம், உன் நண்பர்கள்லா எப்டி சொன்னாங்க, அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க எதுனா சேஞ்ச் பண்ணுன்னு நெனைக்கிறீங்ளா உங்க செல்ஃப் இன்ட்ரோல ம்
ஏ செல்ஃப் இன்ட்ரோல சேஞ்ச் பண்ணுனு நெனைக்கல, நெறைய பேர் ப்ராஜெக்ட் பத்திதா சொன்னாங்க, அதெல்லா வந்து இன்க்லூட் பண்ண மு டிலன்னு கொஞ்சோ தோணுச்சு என்னா ஒண்ணு பண்ணலல்ல நானு, அதனால
ஏங்க நீங்க இன்னு பண்ணாம இருக்கீங்க ஃப்ரண்டா
நமக் தெரிஞ்சாதான
தெரீது தெரீலன்னு அப்டியே இருந்துக்கூடாதுல யார்கிட்டயாது கைடன்ஸ் வாங்கலால்ல
பண்ணலானுதா பாத்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணணு லேர்ன் பண்ணாதான அந்த எதனா பண்ண முடியு.
கரெக்ட்தாங்க வேறங்க மதியொ என்ன சாப்ட்டீங்க
என்ன சாப்டிங்க மதியோ வந்து இட்லி சாப்பாடு சாப்ட
ஆஹ அப்றோ வேற என்ன சாப்ட்டீங்க? நானாங்க வெறு ரச சாத சாப்ட வித் அப்பளம்ங்க
ம் ஓகே ஓகே
ம் அதோட பொரியல் அதெல்லா சாப்ட மாட்டீங்ளா
அதெல்லா எதுவு இல்ல எடுத்துட்டு வர்ல
இல்ல நீங்க சாப்ட மாட்டீங்ளா இல்ல போடலயா எடுத்துட்டு வர்லயா அந்த மாரி
அதா எடுத்துட்டு வரல
ம், ஆஹ உ நண்பர்கள பத்தி ஏதாச்சு சொல்லுங்களே கேப்போ
எ நண்பர்கள பத்தி சொல்றதுக்குலா ஒண்ணுமே இல்ல நீங்க வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க கேப்போ
ஏ நண்பர்களப் பத்தி பேசுனோ பேசினே போலாங்க இப்ப என் எங்களையு அவங்களையு பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு யாரையு பெருசா பாக்கவு முடில பேச முடில எதுவு ஷேர் பண்ண முடில
பாக்க
ஒரே கடினம் காலகட்டத்துல பயணித்து கொண்டிருக்கறங்க
ம் ம்
ஏதோ கத்து தரேன் சொல்லி நல்ல மார்க் எடுத்த பசங்க அப்டின் சொல்லி பிருச்சாங்க. ஆனா இப்ப ஃபீல் பண்றங்க எதுக்கு நா நல்ல மார்க் எடுத்தே சொல்ட்டு ஆமாங்க வாழ்க்கேயே எத நோக்கி போதுன் இப்போ தெரியாம போய்ட்ருக்குங்க
ம் அப்டி என்ன உங்கள அங்க பண்ணிட்டாங்க பிளேஸ்மண்ட்ல
அங்கவந்து அங்க வந்து ஒண்ணும் பண்ணல ஏங்க நா உங்குள்க்கு அப்பறமா கால் பண்ற வச்சிரே எங்கன்னா பண்றேங்க அப்புறமா